பேசுறது கேக்குதுங்களா
கொஞ்சோ சத்தமா பேசுங்களே கொஞ்சோ சத்தமா பேசுங்க ஆ கேக் க்குது நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குது
ஆ
அப்றோ என்ன பண்ணிட்டு நல்லா இருக்கோ என்னப் பண்ணிட்டு இருக்கீங்க டியூட்டிக்கு போயிட்டீங்ளா இல்ல போ போறீங்களா ம்
நீங்க எப்டிரு க்கீங்க என்ன பண்றீங்க
நாங்க அப்டி வீட்ல ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கறதுனால ஒர்க்குக்கு எங்கேயு போறது தில்ல வீட் ட்ல தா இருக்கோம் ம் ஆமா ஆ என் எங்க வீட்டுக்கார் மட்டு தா வேலைக்கு போய்ட்ருக்காங்க சம்பாரிக்கிறாங்க
ஆ நீங்க வீட்ல இருந்தே ஏதது ஜாப் பண்லாமே
ஆ, அப்டி ஏதாவது கெடைச்சதுன்னா அப்டியே ஒண்ணு ரெண்டு பண்ணுவேங்க அப்டி பண்ணிட்ருப்பேங்க ஆமா ஆமா ஏனா வீட் ட்லயு எனக்கு ந நெறைய வேலைகள்லா இருக் க்குது ம்ச் எல்லா வேலையு நா தா பாக்கணு இப்போ மாவரைக்க போணுன்னா ஆமா நா மாவரைக் க்கே போனுன்னா அரைக்க போணு மசாலா அரைக்கப் போனு அப்றோம்
நீங்க ஊருகா இட்லி பொடில்லா நல்லா பண்ணுவீங்கனாங்க அது இது பண்ணி சேல் பண்லாமே
ஆமாம் மா நா வீட்லயே ஆமா வீட்லயே நெறைய ஐட்டங்கள் பண்ணுவே மேக் மோ ஏன்னா ம்ச் ஒருத்தருதா வேலைக்கு போறதுனால என்னென்ன வேலைகள் வந்துட்டு நானே செய் செய்ய முடியுமோ அதெல்லா நானே மேக் சிம்மோ வேலைகள நானே செஞ்சிருவேப் பயன் பண்றக்கு வெளிய குடுக்க மாட்டே ஆ நானே அயன் பண்ணிருவே அவங்களுக் துணி என்னோட துணி எல்லாரோயோடதையு செய்யறத ஸ் நல்லா திருந்த செய்யணுனு சொல்லிட்டு ரொம்ப நீட்டா அயன் பண்ணணுனு பாத்து பாத்து ம் ஆமா பாத்து பாத்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா அயன் பண்ணிருவே ஆயன் பண்ணி வச்சுருவே ஆ அப்றோ வந்து மசாலா எல்லா வந்துட் ட்டு கடையில அதிகமா வாங்காம நானே அரப்பே அப்றோ ஸ்நாக்ஸ் ஐட்டமு வந்துட் ட்டு நானே பண்ணுவே அந்த டைமண்ட் கட்ஸ்ன்னு சொல்றது ஆமா பிள்ளைங்களுக்கு இட்லி பொடி அதிகமா கடையில வாங்காம
சேரி நீங்க எப்டி இட்லி பொடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன் தோழி
ஆ நானு இட்லி பொடி வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நா ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவ எல்லாரு நெற கென்யா அது இதுன் போட்டு பண்றேனு சொல்லுவாங்க ஆனா என்னோட பிள்ளைங்களுக் இங்க பக்கத்தில இருக்க எங்க பக்கத்து விட்டு பிள்ளைங்களுக் கெல்லா என்னோட ப்ச் இட்லி பொடி ஏனோ தெரியாது பிடிச்சிருக்கு நா என்ன பண்ணுவேன்னா அஹ் நம்ம உழுந்திருக்கில்ல உளுந்த பருப்புனு சொல்லுவோல்ல உளுந்து ஆமா உளுந்து வருத்துக்குவே முதலெல்லா என் என்ன ஊத்திதா வருப்ப அது ஒரு தெரியாத காலத்துல இ இப்போ வந்து ரொம்ப நாளா இருக்கணுங்கறக்காக எண்ண ஊத்தாம என்ன பண்ணுவ சும்மா வடச்சட்டியில போட்டு வறுப்பேன் உளுந்து கடலப்பருப்பு உளுந்து முக்கால் வாசி போட்டா நா வந்து கடல பருப்பு ஒரு கால்வாசி போடுவே போட்டு அது ரெண்டயு வறுப்பே வத்தல் போடுவே அப்புறம் காயும் காயம் பூண்டு இதெல்லா இதெல்லா போட்டு எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ வறுக்கணு அப்புறோ கருவேப்புல வந்து ட்டு நா பிள்ளைங்க வந்துட்டு தனியா சாப்பாட்டில்ல குழம்புல எதுல போட்டாலுமே சட்னியில எதுல போட்டாலூ தனியா ஒதுக்கி வெ வச்சுருவாங்க ஆனா கருவேப்பில இப்ப ரொம்ப அவசி சியம் முந்தியெல்லா நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு முடி கொட்டாது இப்பெல்லா பிள்ளைங்களுக்கு நெறயா முடி கொட்டுது ஆமா அதுனால என்ன பண்ணுவே நா இந்த இட்லி பொடிலயே கருவேப்பில்லய ட்ரிப் எப்படியு ரெண்டு கொத்து மூணு கொத்து கருவே நான் சேர்த்தடுவே ப்ச் சேர்த்து அதுலயு நல்லா வதக்கிடுவே ஒன்று பண்ணுவே என்ன செய்வனா எ இந்த கருவேப்பிலய அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வெக்கும்போது கவர்ல் போட்டு வெக்காம சும்மா பேப்பர் அடியில விரிச்சு போட்டு வெச்சோன்னா அது அது தன்னால நல்லா ட்ரையா காயஞ்சிரு நம்ம வெயில காய் வச்ச மாரி காஞஜரோ அப்போ அந்த பொடியில சேர்த்து வறுக்கும்போது கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுக்கும் போது இது நல்ல வருப்பட்டுரும் அப்படி இல்லனாலுமே ஒன்னும் பிரச் சனைல்ல நம்ம பச்ச கருவேப்பிள்ளை போட்டு வரு தாலுமே ஈன் நல்ல வறுப்பட்ரும் அனால இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கொலமு வரு- க்கும்போதே நல்ல மணம் வந்துரு அந்த காயொம் பூண்டுக்கெல்லா மண நல்லா வந்துரு அப்ப அத வறுத்துட்டு பொடி பண்ணிருவே அஹ் வருத்து நல்ல பொடி பண்ணிட்டு காத் போகாம நல்ல காஞ னது ஆறு துக்குப்புறோ காத்து போகாம ஒரு நல்ல பாட்டில போட் ட்டு வச்சிருவ அப்பவு அந்த ஸ்மெல் அதிகமா வெளிய போகாம அப்டியே இருக்கும் அதோட மணம் அப்படியே நம்ம நல்லெண்ண ஊத்தி சாப்பிடும் போது சிலர் தேங்காண்ண ஊத்தி சாப்டுவாங்க சப் சாப்பிடுபோது நல்லாருக்கும்
ஆஹ் நல்லணூத்தி இட்லி தோசைக்கெல்லா தொடும்போ நல்லா இருக்குல்ல
ஆமாங்க ஆமா அப்புறம் நீங்க சொல்லுங்க நீங்க வந்துட்டு அஹ் எல்லா நாண்வெஜ்களையும் நன்றாக பண்ணுவீங்கன்னு கேள்விப
உம்
உம் கேள்விப்பட்டிருக்கே நா சாப்ட்டுருக்கே நா கல்யாணம் முடிச்சு வரும்போது கூட நல்ல ஒரு விருந்து வச்சிங்க அ கொஞ்ச காரம் போட்டு ட்டுடீங்க கண்ணீரோட ரொம்ப சஞ்ஜது டேஸ்ட்டாருந்ததுனால அ நல்லா சாப்ட்டே சொல்லுங்க
ஆஹ் அஹ
ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க மீன் கொழம்பு எப்படி வப்பீங்க
மீன் குழம்பு அஹ் சிக்கன்னு மட்டனு
கொஞ்ச சத்தமா பேசுங்க
வீட்ல எல்லாத்துக்கு புடிக்கு ஆனா எனக் கொஞ்சொ காரோ ஜாஸ்தியா ருந்தா தா எனக்கு ரொம்ப புடிக்கு அத்னால காரோ கொஞ்சோ ஜாஸ்தி போட்டுருவ
உம் எப் ப்டிங்க உங்க வீட்ல எல்லாருமே காரோ நல்லா சாப்பிட்றீங்க கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது ஆனா இப்ப காரோ ல்லா கம்மி பண்ணிட்டே
அப்புடிங்ளா
அ இப்ப நமக்கு கொஞ்சோ வயசு ஆகுது இல்ல கார இப்ப ஜாஸ்தியா சாப்ட முடியாது அதனால நா கார எல்லா கம்மி பண்ணிட்டு பிள்ளைக அதிக சாப்பனுள்ள அதனால எல்லா காரோ எல்லா ரொம்ப கம்மி பண்ணிட்ட
சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க
ஹலோ
அ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க தோலி
ம் பேசுங்க பேசுங்க கொஞ்சோ சவுண் சவுண்ட் இல்லாத மாரி இருந்துது அத னேலதா
அ அ அ இல்ல இப்ப நா பிள்ளைகள்லா சாப்டணுல்ல அதனால காரெல்லா கம்மி பண்ணிட்ட
கே ஓகே ஓகே அ நல்ல ஃப்ரை பண்ணுவீங்க அப்றோ பாத்துருக்கற நல்லா மசாலாவை போட்டு நல் எல்ல எண்ணெலயே வதக்கி அரச்சு அப்டி வெப்பீங்க இல்லே தோலி உங்குளுடைய கறி கொழம்பு கறி
ஆமா ம் ம் ம் நா கறிக்கொலம்புல்லா வச்சேன்னா எ தங்கச்சிக்கு நா ரொம்ப புடிக்கு
அ அத நல்லா வப்பீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே
இப்பெல்லா நா கம்மி பண்ணிட்டே எல்லா காரம்
ஆமாங்க வயசாகும்போது ஆமா வயசாகும்போது நமக்கு வயிறு எரி த்துக்கணுல்ல அந்த காரத்தல்லாம் உம்
உம் நீங்க எப்பவுமே நார்மலாதான் காரம் வச்சுக்கீங்கல்ல
ஆமா ஆமாம் நாங்க நார்மலா தான் காரம் வச்சுக்குவோம் ரொம்ப ஜாஸ்தியா வக்கிறதில்லை ஆமாம் நாங்க கல்யாணம் முடி கிருக்கு முன்னாடி ஓரளவுக்கு சாப்பிடுவோம் ஆனா இப் இப்போ மாமியார் வீட்டு சைடு எல்லாம் வந்ததுக்கு அப் அப்றோ ரொம்பவே கம்மி பண்ணியாச்சி காரமெல்லா
ஓ நா வச்ச எங்க அப்பா அவங்களுக்ல்லாம் ரொம்ப புடிக்கும் இன்னைக்கி கூட பாருங்க எங்க ஆ அது எதாவது வச்சே வைக்கம்போதே அவங்க ஞாபகம் எல்லா வரும் என்ன பண்றது அவங்களுக்கெல்லா நா வெச்ச ரொம்ப புடிக்கும் அவங்களா இப்ப இல்ல என்ன பண்ணறது அத நெனைச்சி கவலையா இருக்கும் ஒவ்வொரு சமயம்
இன்னைக்கி ஜூன் ஒன்னு ஆ ஹலோ சொல்லுங்க
ம் அதா ஆனா இப்பல்லா பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லாத் த்தியும் ஒதுக்கி வைக்கதா செய்ய வேண்டியிருக்கு
ஆமாங்க
ம் உங்க பிள்ளைங்க கார நெறைய சாப்டுவாங்களா
எங் புள்ளைங்க காரம் லா அதிகமா சா சாப்ட மாட்டாங்க எனக் சின்ன வயசுல இருந்தே காரோ ப்டியே அ எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு ஒன்பது படிக்கிற வரைக்கு அ என்ன எனக்கு காரணா என் நாக்கு புண்ணு வந்துரு எப்படி வருனு தெரியாது அந்த ஆமா எனக்கு அது விட் விட்டமின் பிரச்சனைநல அப்டியே நாக்கெல்லாம் புண்ணா இருக்கும் ரொம்ப காரெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் தேங்க எண்ணெய்ல தான் நான் சாப்டுவேன் தேங்கண்ண வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு டேர தாளுச்சுஸ் கூல்க்கு கொண்டுட்டு போவே சாப்புடுவே
சாப்புடும் போது கொஞ்சொ புண்ணெல்லா ஆறிரு ல
நான் ஆமா அத விட் தவிர வேற எது சாப்புட முடியாது முள்ளு மா துரி குத்தூ அதே மாரி என்னோட சின்ன பொண்ணுக்கு ஆ அப்புடியேதா அ ஏ அளவுக்கு இல்ல ஆனாலு அம்மா கா ரோ அப்டின்னே சொல்லுவா காரமே இல்லாட்டியூ
ம்
த டைம்ல அந்த பிரியாணி எல்லா பண்ணும்போது கொஞ்ச கார வந்துரூ அ அப்போ அம்மா ந உங்கள் டு எத்தன தடவ சொல்லிர்க்கே காரம் போடாதீங்க போடாதீங்கன்னு எப்புடி காரம் போட்ருக்கீங்க அப்புடீன் சொல்லுவா அப்புறோ என்ன சமச்சாலூ சொல்லுவா அம்மா நீ நீங்க செஃப்மா அப்டின் சொல்லுவா நல்லா ஐசுவப்பா
தனால சொல்லுவா
அ பிரியாணில எல்லா செஞ்சாலு சொல்லுவா நேத்து ஒரு தட்டப்பயிர் கொழம்பு வச்சிருந்தே அ அம்மா இந்த கொழம்புக்கு ஒங்க சாப்பாட்டுக்கூ சூ சூடா சாப் ப்புட நல்லா இருக்குமா நீங்க ஒரு செஃப்மா அப்டின் சொல்லுவா எதுக்கடுத்தாலு அப்டி சொ ஒரு சொல்லு சொல்லுவா
சேரி சேரி நல்லார்ந்தாலு இல்லாட்னாலு புள்ளைகதுஸ் சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷந்தா
ஆமா ஏன்னா அது நல்லா சாப்டுவா எங்க சின்ன பொண்ணு ஆ அவள்க்கு சாப்பாட்டு பிரியிறவா அதனால எல்லா சப்பாட்டயு ரசிச் சு ருசிச்சு சாப்புடுவா
ஆஹ் ஆஹ்
கொஞ்சோ தரீங்ளா அப்டின் கேப்பா உஹ்ம் நம்ம வந்து அளவாதான குடுக்குணுனு சொல்லிட்டு குடுக் போ ப்ளீஸ் நீங்க ரொம்ப டேஸ்ட்டா வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஐஸ் வப்பா
ஆஹ் இவ அப்டிதா அமா ச சில்லி பண்ணி தரீங்ளா ஆஹ் லெக் பீஸ் வாங்கி தரீங்ளா லெக் பி செஞ்சு தரீங்களா அப்டிபா அவங்களுக் காக வேண்டிதா அந்த சிக்கன் வாங்க வேண்டிருக்கு
சேர்ரிங் ம் சேர்ரீங்க ஆமாமா எனக்கு அ ஒரு கால் வருது நானு கூப்பட்ற இருங்க அ கட்டாயோ கட்டாயோ பாய்
செரி தோழி வச்சர்